ழி உம் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லது தோழி நல்லது நம்ம என்ன தலைப்ப பத்தி பேசலா கண்டிப்பா தோழி நட்புன்றது வந்து நட்புன்றது வந் வரோனு சொல்லுவாங்க சோ அது வந்து நம்ம நம்மளா வந்து அதுவா அதுவா அமையணு நம்மளா போய் தேடி தேடி ஒருத்தவங்கட்ட பேசுனால்லா அந்த நட்பு வளராது நம்மளா நமக்கா அது அமையணு அந்த மாரி வந்து பள்ளி பருவத்துல வந்து நாங்களு அது வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேர் போ சோஅவுங்க வந்து இப்ப வரைக்குமே இப்ப வரைக்குமே வந்து அந்த குரூப்ல பேசுறதாருக்கட்டு த இப்பயுமே வந்து ஃப்ரெண்டோட நண்ப ஃப்ரெண்டோட தம்பிக்கு கல்யாணொன் சொல்லி என்ன கூப்பறதாருக்கட்டு இப்ப வரைக்குமே அந்த என்ன சொல்றது அந்த பாசமாருக்கட்டு அந்த பேசுற இதா இருக்கட்டு நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது பா த்தவங்க பேசுனவங்க சோ இப்பய வரைக்குமே அந்த நட்பு வந்து தொடந்துகிட்டுதா இருக்கு
கண்டிப்பா உம் உம்
ரொம்ப நல்ல விஷ்யொ தோழி இப்ப வரக்குமே அந்த ஃப்ரெண்டு தம்பி கல்யாணத்துக்கு என்ன கூப்ட்டுருக்கா அடுத்த வாரத்துல கல்யாணொ போ கண்டிப்பா எல்லாரு வந்துருங்க அப்டின் சொல்லி கூப்புட்றளவுக்கு உரிமையா இருக்குறளவு கு நம்ம வச்சுக்றோ அந்த வரைக்கூ நல்லது தோ
குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்டின் சொல்ல முடியாது ஒரு ஃப்ரெண்டு மட்டூ இருக்காங்க அது எந்த ஒரு விஷ்யமாருந்தாலூ வுங்க கிட்ட நா ஷேர் பண்ணிப்பே அவுங்களோட விஷ்யமே எங் சொல்வாங்க நா காலேஜ காலேஜ் கு முன்னாடிக்க அவ அப்பதா ஃப்ரெண்டானாங்க ந ஒரு ஃபிஃப்டீன் ட்வெண்டி இயர்ஸ் இருக் கோ இன்னூ கூட ஒரு ஃப்ரண்ட்ஸா மெயின் ப் மெயின்டெயின் பண்ணிட்ருக்கோ ஒரு மெஸ் சேஜா டக் அப்போப்போ பேசிக் மாட்டோ பட் இருந்தாலூ ஏதாவ் ஒரு கஷ் ட்டோ ஏதாவ ஒன்னு ஷேர் பண்ணூன்னா டக் குன்னு ஏதாவ்து எனக்கு எனக்கு எதூம் புரில என்ன பண்றது நெக்ஸ்ட் அப்டின்னா அவுங் கிட்ட கேப்பே நானு ஆ இந்த மாத்ரி பண்ணுன்னு சொல்லிட்டு நெறைய ஒரு அட் வைஸ் குடுப்பாங்க அப்றோ அவுங்குள்கூ அ அவுங்கன் என்ன விட ஒரு ரெண்டு பயசு பெரியவங்கதா பட் இருந்தாலூ வந்துட்டு நல்லா ஒரு ஆ ஃப்ரீயா பேசிக்கறது அந்த மாரி இருப்போ சோ ஏதா இருந்தாலுமே நா ஷேர் பண்ணிப்ப அவுங்ககிட்ட அப்டின் சொல்லல ய எல்லார்கிட்ட அப்பா கிட்ட அம்மா கிட்ட அந்த மாரி அக்கா கிட்ட சொல்ல முடியாத விஷ்யமா இருந்தாலூ அ அவுங்கக் கிட்ட சொல்லுவே நானு ஸோ ஏதா இருந்தாலூ டிஸ்கஸ் பண்ணிப்போ இப்டி பண்ணு அப்டி பண்ணு சொல்லுவாங்க சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்டின் சொல்லா இன்னோ கூட நெறைய வருஷமா வந்துட்டு இன்னோ கூட நீங்ளான்னு நேர்ல கூட நா பா த்துக்க மாட்டோம் எப்டின் சொன்னா காலேஜ் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு நாங்க பாக்க முடியல அவங்க வந்துட்டு வேற ஒரு நாட் ட்ல இருக்காங்க இப்போ ரீசெண்ட்டா ஒரு டூ த்ரீ மந்த் பிஃபோர் அவுங்க நா ஊருக்கு போயிருந்தப்போ அதே டைம்ல அவுங்களூ வந்துருந்தாங்க செரி எப்படியாத் மீட் பணலா அப்டி சொல்லிட்டு நா உங்கள பாக்க போயிருந்தே சோ நேர்ல பாத்தே ரொம்ப வருஷோ கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபோட்டோலா எடுத்துக்ட்டோ சோ அந்த மாரி எப்பயாச்சு மீட் பண்ணிக்லா அப்டின்னு சொல்லிட்டு பேசி வெச்சிருக்கோ நீ ஃபேமிலியோட வந்தா சொல்லு கண்டிப்பா மீட் பண்லா அப்டின் ன்ற மாரி சோ அது ஒரு நினைவுகள் கண்டிப் இப்போ ஒரு மெசேஜ்லயே வந்துட்டு நம்ம காண்டெக்ட்
ஆமா ம் ம் ம் ரொம்ப நல்ல விஷயோ தோழி கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயோ தோழி இந்த மாரி ஒரு ஆள் வந்து நமக்காக ஒரு ஆள்ருக்கறது வந்து ரொம்ப பெரிய இது
எனக்கு எங்க போனாலுமே ஒரு குரூப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கடைப்பாங்க எல்லாருமே க்ளோஸ்ன் நா சொல்ல மாட்டே பட் எல்லார் கூடயூ ஜாலியா பேசுறது அந்த மாதிரி தா ஒரு கேக்கறது அந்த ஒரு கான்டேக்ட்ல தா இருக்கோ பட் க்ளோஸ் அப்டின் சொன்னா இவங் ஒருத்தங்கதா அப்படின்னு சொல்வ நானு இன்னமு அந்த இருக்கே
கண்டிப்ப தோழி எல்லாருகிட்டையுமே பேசுவோ இது பண்ணுவோ எல்லாருமே என்ன பண்ற ஏது பண்ற பிள்ளைங்கள நல்லாருக்கா நம்ம நல்லாருக்கமா அப்படின்ற மாரி ஒரு லிமிட்டோடையே போயிரு இப்ப இங்கயாது எல்லாரு பாக்றோ அப்டின்ற பட்சத் துல வந்து எல்லாரு பேசிப்போ இது பண்ணிப்போ அதே மாரிதா இருக்கு இப்ப ஸ்கூல் லைப்ல ஸ்கூல்ல எப்படி பேசுனோமோ அதே மாரிதா இப்போ வரைக்குமே அந்த பேசிருக்கோ நீங்க சொல் ற மாரி அந்த ஒருத்தர் மட்டு அந்த ஒருத்தருன்ற மாரி லா எனக்கு அந்த மாரி எதுவு கெடையாது காலேஜ் படிக்கும்போது நா காலேஜ் படிக்கும்போது ஒரு ஒரு ஃப்ரெண்டுட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸா பேசுவ எல்லா விஷயத்தையு பேசுவே இது பண்ணுவ பட் ஆனா இவளு இப்ப கல்யாண ஆயி ரெண்டு கொழந்தன்னு அவளு ப்ப செட்டில் ஆனதுக்கப்றோ ரொம்ப பேசுறது இல்ல பேசுவோ பட் ஆனா எல்லா விஷயத்தையு சொல்ற மாரி பேசுறது இல்ல அந்த அளவுக்கு டைம் நமக்கு என்ன நா இப்ப ஃப்ரீயா இருக்கும்போது அவ ஃப்ரீயா இருக்க மாட்டா இல்ல அவ ஃப்ரீயா இருக்கும்போது என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது அந்த மாரி வந்து இப்ப மாறுனதுனால வந்து அந்த மாரி ஒரு ஆள் இல்ல அதாது பேசுனா குரூப் ல நாலு பேரு பேசு னா சேந்து பேசுவோ இது பண்னுவோ எல்லாமே பண்ணுவோ மத்தபடி அந்த மாரி ஒரு ஆள் வந்து கெடையாது நீங்க சொல்ற மாரி எ தங்கச்சிக்கு அந்த மாரி ஒரு ஃபிரெண்ட் இருக்கா ஸ்கூல் படிக்குபோது ம் இது பண்ணது இப்ப வரைக் ப்புமே எல்லா விஷயதியுமே நா கால்ல குட் மானிங் அனுப்பறதா ஆகட்டு நைட்டு வந்து நீ என்ன சாப்ட்டன்னு கேக்கறதா ருக்கட்டு நைட்டு குட்நைட் அனுப்புறதா இருக்கட்டு அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போகு பேச நாலுமே போன் எடுத்தாலுமே ஒரு மண்நேரம் பேச வாங்க ரெண்டு பேரு நமக்கு பாக்கு போது ஒரு மாரி ஏக்கமா இருக்கோ ச்செ இந்த மாரி நமக்கு ஒர் ஆள் இல்லையா அப்படின்னு ஒரு மாரி ருக்கு பட் ஆனா ரொம்ப நல்ல விஷ் அந்த மாரி அப்பருந்து இப்ப வரைக்கு கூ வந்து வந்து அத வந்து அதே அளவுல வச்சுக்கிறது இது பண்றதுலாம்
அதுதா ரெகுலரா நம்ம பேசிட்டு ருக்கு மட்டோ ஒரு இப்ப வந்து நம்ம பேசிட்டு ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷன்க்கு பாய் கூட சொல்ல மாட் ஏதாவது டக்குனு பேசிட்டு தோட அவள அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரெண்ட்ஷிப் கெடைக்கறது ஒரு அதிசயோதா நெனைக்கற எல்லாருக்கு அந்த மாரி இப்பல்லா அப்படின்னா எல்லாரு உங்க உங்க பிஸியாயிடுறாங்க அவுங்கவுங்க லைஃப்ப பாத்துக்குறது நம்ம நம்முன்ன வந்து ஒர் ஃப்ரெண்ட்ஷி்க்கு ஒரு முக்கியத்துவம் குடுப் க்கணும் அப்டின்ற மாரி யாரு இருக்குறது கெடையாது நம்மன்னா யோசிப்போம் ஈ அவுங்க வந்துட்டு நம்ம க்கு மெசேஜே பண்ற ஏ இப்பிடி
பண்றதுல்லா அஹா அத நம்ம தப்போஸ் அவுங்க இப்ப பண்றாங் நனச்சுக்கோங்குலே நம்முனால்ல உடன டக்குன்ன ரிப்ளை பண்ண முடியாதளவுக்கு நம்ம வேற எதாவ் வேலையா இருப்போ நம்ம அத பாத்து ரிப்ளை பண்ணும் போது க்கு யாருமே இருக்க மாட்டாங்க சோ அந்த டைமில்ல கஷ்டமா இருக்கு எச்ச அவுங்க பேசுனாங்லே நம்ம டைம்ல அவைலப்புலா இல்லாம போய்டோமே இப்டின்ற மாதிரில்லா தோணு நாங்க இப்ப லாஸ்ட்டா இப்ப ஸ்ரெண்ஸ்டிப் போயிருக்கப்ப அந்த மாரி எது மறந்து பணி இருக்குடாதுன்ன சொல்லிட் ஆளுங் ஒரு கிஃப்ட்டு இந்த நெறியா இப்ப வீடியோஸ் லால வருதுல ஷார்ட்ஸ் எல்லா வருதுல்ல அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி குடுத் தோ அது எல்லாரு ஷேர் பண்ணிக்கிட்டோ சோ அது எல்லாமே வந்து ஒர் மறக் க்க முடியாத நினைவு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறோ பாக்குறோ காலேஜுக்குஜ அப்புறோ டச்சே இல்ல எல்லா அவுங்கவுங்க வ வேற வேற ஊரு சோ அதுனால எல்லா அவுங்கவுங்க ஊருல்ல இருந்தாங்க அவுங்கவுங்க பிள்ளைங்க ஃபேமிலி அப்பிடின்ற மாதிரி ஆயிருச்சுன்றதுனால எங்கியுமே பாக்கவே முடியல்ல எங்குளால்ல அவ ஒரே ஊர்ல இருந்தா ஒரே ஊருலால இருந்தாலுமே இப்ப நா அம்மா வீட்டுக்கு போறே அப்டின்னாலுமே அங் ங்க லோக்கல்ல ப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்டின்னாலுமே பாக்க முடியாது ஏனா நா கேக் நா பேச பேசக்கூடிய வாய்ப்பே கெடைக்காது என்ன அவுங்க அவுங்க வேலையில்ல பிஸி ஸியா இருப்பாங்க அதுனால வந்து இது பண்ணவே முடியாது அதுனால இந்த மாரி இது பண்ணும் போது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாரி வந்து அப்பப்போ பண்ணனு இந்த சப் போஸ் எதாவுது ஒரு கோயிலுக்காகவகுது இல்ல ஒரு தேட்டருக்கு ஒர் படம் பார்க்கவாது அந்த மாதிரியாவது ஏதோ ஒரு நாள் நம்ம போணும் ரொம்ப ஃபுல்லேட் டைம் ஸ்பெண்ட் பண்ண போது அட்லீஸ் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்சாது ஸ்பெண் பண்ற மாரி நம்ம இனிமேல் வெச்சுக்குனு அப்பின்ற மாதிரி ஒரு தாட்டு வந்துச்சு
அதேதா உம் நம்ம ரெஸ் நம்ம ஒர் ஒருத்தவங்க கிட்ட பேச போறோ அப்டின்னு அவங்களு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணு சேரி நம்ம கூட பேச
ஆஹ் அதுதா முக்கியோ ஆஹ் அதுதா உம் அவங்களுக்கு ஆச இருந்தாலு ஆஹ் இப்ப அவங்களுக்கு ஆச இருந்தாலு இப்ப நா அப்பப்ப நா ஒரு ஒம்பது மணி ஒரு பத்து மணிக் மேல நான் ஃப்ரீயா இருக்கன்ன அந்த டைம் வந்து அவங்களு அவைலபுளா இருக்கனு அந்த டைம் தா அவங்க பசச்கள தூங்கவச்சிட்டு அவங்களு தூங்கிருவாங்கன்ற பட்சத் துல்ல அது வந்து கஷ்டோ இல்லையா அந்த மாதிரிதா பா உன்னோட வாழ்க்கையே அந்த மாதிரிதா மாறிடுச்சு ரொம்ப இந்த மாரி க்ளோஸா இருக்குறதா இருக்கட்டு இல்ல அடிக்கடி வீக்கெண்ட் வீக்கெண்ட் வெள்ள போறத இருகட்டு அந்த மாரில்லா வந்து ரொம்ப அரிதாய்ருச்சு
ஆம்மாமா நெறைய பேர் ஆனா வந்து இப்போ வந்த ரீல்ஸ்காகவே வந்துட்டு ப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றது ல்லா கூட இருக்கு பட் நம்ம நாள வந்துட்டு நெறைய வருஷ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அததா மெயின்டெய்ன் பண்ணணு அப்படின்னு நினைப்ப சும்மா இப்போதைக்கி பேசிக்கிட்டு விட்றது அந்த மாதிரில்லா இருந்தா வந்துட்டு நானு கொஞ்சோ லிமிட்டா தா வெச்சுப்ப
உம் உம் உம் நம்ம கிட்ட கண்டிப்பா அது நம்ம கிட்ட நம்ம எப்படி பேசு நம்ம அதே மாதிரிதா நம்ம அவங்க கிட்ட பேசுவோ அந்த ஒரு இது லிமிட் இருக்கு இல்லையா அவங்க நம்ம கிட்ட எந்த அளவுக் பேசுறாங்க எந்த அளவுக் நெருங்கி வராங்க அந்த அளவு தா நம்மளு உரிம எடுப்போ அப்படின்ற பட்சத்துல அது வந்து
இருக்காங்க அது அவங்க ஸ்கூல் ப்ரெண்டு் அவ்ளோ வருஷமா ப்ரெட்ண்ஸ் டுவெண்ட்டி ஃபை இயர்ஸ் தேட்டி இயர்ஸ் ஆனா வந்துட்டு இப்ப அவங்க வந்து அவங்க பிஸியா தா இருக்காங்க அது நமக்கு புரியுது பட் இருந்தாலுமே நம் டூ ஒரு இனிஷேட் எடுத்து நம்ம பேசுறோ அப்டின்னு மெசேஜ் பண்ண முடியு கால் பண்ண காலையு பாத்துட்டு அந்த ஒரு ப்ளூ டிக்கு வந்துடு அதுவு பாத்துட்டு ஆனா வந்து திருப்பியு கால் வரது ஆனா வந்துட்டு நம்ம எவ்ளோ க்ளோஸா இருந்தோ அப்படின்றது
ஆமா தெரியு அவங்களுக்கு தெரியு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அந்த நிமிஷத்துல நமக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு என்னடா அவ்ளோ தூரோ அப்படி இருந்துட்டு இப் இப்ப அட்லீஸ்ட் நல்லா இருக்கியா சாப்டியா என்ன பண்ற அப்டின்னு கேட்க கூட எதா இருக்காது
பாத்துட்டு திருப்பியு கால் பண்ணனு உங்களுக்கு தோண மாட்டேங்கன்றத தெரிய மாட்டிங்கது இப் ப்ப எப்படியெல்லாம் இருக்க முடியுது அப்படி வண்ண நம்ம வந்து அவ்வளோ வெட்டியா இரு மா லைஃப்ல அவங்கல்லாம் அவ்வளவு பிஸியா இருக்காங்களனு
அப்படின்ற மாதிரி தோணும் கண்டிப்பா
உம்
அதனாலயே நான் யோசிப்பேன் நம்ம யாருக்கும் மெசேஜ் பண்ணாலே ந யோ சிப்பா நம் பண்றோம் அதை அவங்க பாார்த்தட்டு ரிப்ளை பண்ணா இன்னும் கஷ்டமாயிரும் அதுக்கு நம்ம பேசாமே விட்டுலாம் அளவுக்கு தோணும் இ நம்ம பண்ணல நமக்கு அந்த மாரி எதும் தோனாதுல்ல சரி நம்ம பண்ணல அவங்க பண்ணல அந்த மாரி போயிரும் நம்ம பண்ணி அவங்க அதை ரிப்ளை பண்ணாம இது பண்ணும் போது கஷ்டமா இருக்கும்
அதுதான் அது இல்ல அதுதான் அவ்வளோ பிஸியா இருக்காங்களம்மா லைஃப்ல நம்மல்லாம் அவ்வளவு சும்மா வெட்டியா இருக்கோம் அப்படின்ற மாரி நான் நினைச்சேப்ப சரி அவங்களா இதுக்கு மேல பண்ணட்டும் ஆனா வந்துட்டு கொஞ்ச நாள் தான் அந்த ஒரு மைண்ட்ல இருக்கு சரி ஓகே திருப்பியும் மறந்துட்டு சரி நம்ம பண்ணலாம் நம்மஃப்ரண்ட் தான அந்தோ ஈகோல்லா
கண்டிப்பா அந்த பிரப்ரெண்ட்ஸ்குள்ள மட்டும்தா அந்த ஈகோவே வராது அவ என்ன பண்ணாலும் என்ன பேசுறாலும் சட்டுன்னு நம்மள ஏதாவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட சரி பரவில்ல அவதானா சரி
நா அததா சேரி பரவால்ல் விடுங்க அவங்கதா எதோ வேல்யா இருக்காங்க பேஸ்லா திருப்பியு திருப்பியு பண்ணாலு திருப்பியு எடுக்க மாட்டாங்க அது வேற டவிஷ்யோ அந்த மாரியு இருக்காங்க சில பேரு
அது அந்த மாரி சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து நட்பு அவ்ங்க நம்மளு நம்மளு வந்து பேசணு இது பண்ணணுன்ற மாரி நெனக்கிறவங்களு இருக் காங்க தோ நீங்க சொல்ற ஃபிப்டி ஃபிப்டி தா அப்படியு ஆளுங்க இருக் சொல்றாங்க இப்புடி ஒரு ஆள் இருக்காங்க நம்ம எப்டி அத சூஸ் பண்றோ அப்டின்றத பொறுத்து தா
கண்டிப்பா
அப்டின்றத பொறுத்துதா
ம் சில டைம் நம்மளா விட்டு குடுத்து போகணு செரி பரவால்ல இருக்கட்டு என்னதா அவுங்கள்க்கு வேற ஏதாது சிட்டுவேஷன் இருக்கலா அவ்ங்க ஏதாத் ப்ரச்சனைல கூட இருக்கலா அத நம்ம புரிஞ்சிகிட்டு ம் நம்ம திருப்பியு பண்ணி பேஸ்லா மே அப்டின்ற மாரி நம்ம விட்டு குடுத் து போக வேண்டியதா
கண்டிப்பா கண்டிப்பா பள்ளி நண்ப பாப் பள்ளி தோழிகள்லா வந்து இந்த மாரி வெளியூர்ல இருக்காங்ளோ இல்ல ஏதாது ஒரு நாள் வராங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியாலோ இல்லது வெளியூர்ல இருக்காங்க அப்டின்னா எல்லாரு ஒரு நாள் இந்த வீ் இந்த என்ன சொல்றது இந்த லீவு டைம்ல வராங்க அப்புடு டின்னா யாராது ஒரு வீட்ல வ பே போயி அவுங்க வீட் ட்ல எல்லாரு இருந்து அவுங்க பிள்ளைங்கள்லா கூட்டிட்டு போயி எல்லா அது ஒரு நாள் ஜாலியா இருக்கு அது எல்லாமே அந்த ஒரு நாள்தா அதுக்கப் அப்றோ திரும்ப அவ்ங்க எங்க இருக்காங்க எப்டி இருக்காங்க எதுமே தெரியாது திரும்ப அந்த மாரி ஏதாவ்து ஒரு ஈவன்ட்டு வருது இல்ல ஏதாது ஃப்ரீயா இருக்கு ஏதாவ்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்டின்னா பட்ச்சத்துல தா வந்து சொல்லவே செய்வாங்க வீட்டுக்கு பால் காச்சுறோ அந்த மாரி க ப தம்பிக்கு கல்யாணோ ப தங்கச்சிக்கு கல்யாணோ வந்துரு அப்டின் சொல்லும்போது அவவ்ங்க வீட்டல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனே நமக்கு தெரியு அந்த அளவுக்க வந்து என்னப் ரொம்ப தூரமாயிர்ச்
ம் செரி ஓகே நேரமோ முடிஞ்சிது தோழி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா அ கண்டிப்பா பேஸ்லா நன்றி